வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்கம் தோழி கேக் குதுங்களா
ஆஹ் கேக்குது தோழி சொல்லுங்க
உம் சொல்லுங்க தோழி சா சாப்ட்டீங்ளா
இரவு சாப்ட்டாச்சா ஆ அப்பதா சார் சாப்ட்ருக்கே
படு ம் நாங்க சான் அப்டி இப்பதா சாப்ட்டுருக்கீங்களா சொிங் தோழி செரிங் தோழி
ம் இப் நம்ம வந்து சுற்றுலா பத்தி ஏதாது பேசலா ஆ சொல்லுங்க உங்களுக்கு வந்து எங்க போணுனு ஆச அதாது என்ன சொல்றது ட்ரீம் ப்ளேஸ் இருக் குள்ள இங்க போயிட்டு சுத்தி பாட்டு வர்ணு தொல்லி அந்த மாதிரி ஏதாது இருக்கா உங்களுக்கு
கி தோழி முன்னாடில்லா இருந்துச்சு தோழி நெறைய அதாவது இந்த அஹ் இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிலா போகணு அப்டின்ற மார்லா இருந்துச்சு ஆனா இப்போ இருக்கிற கால சூ என்னோட குடும்ப சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே எனக்கு நெறைய கோயில்களுக்கலா போகணு அப்டின்ற மாரி ஒரு ஒரு ஆசையெல்லா ந இருக்குங்க தோழி
அப்டியா தோழி ம் உங்களுக்கு வந்து இந்த ன்ன சொல்றது பக்தில்லா ரொம்ப அதிகமா தோழி
ஆமா இப்ப நறய தோழி முன்னா டி இருந்துச்சு ஆனா வந்துட்டு இருந்தா னு எல்லாமே வந்து வீட்டல இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு இதுலயே ஓடிட்டே நானு இப்ப வீட் ல அந்த மாரி இல்ல சூழ்நிலைல்லால இப்ப கடவுள் மட் மட்டுதா ஆமா கடவுள் மட் ட்டுதா நமக்கு அப்டின்னு ஒரு வழியில போயிட்டுருக்கே நானு சரி இரு க்கற ரெண்டு பசங்களு நல்லா இருக்கணு அம்மா அது காக என்னென்ன கோயிலுக்ளா போகலா இப்பதா நடுவுல ஒரு பெரிய காரிய சொல்ட்டு ஊறுக்லா போய்டு வந்துருந்தோ மதுரைக்ளா போய்டு வந்துருந்தோ ப்ப அங்க உள்ள ஒரு சொந்த சொந்தக்காரவங்க தான் சொன்னன்னாங்க நாங்க இந்த ஊர்லதான் இருக்கோம் இந்த ஊருக்கு வாங்க நெறய கோயில்களா அந்த மார் ப்பளா இருக்கு ரெண்டாது ஃபால்ஸ் இருக்குது அப்ப சுத்தி பாக்கறதுக்கு நெறய எடங்கள்லா இருக்குது உண்மைலே அதல்லா நா போய் பாத்ததில்ல தோழி அந்த எடத்தலா நா போய் பாத்தது இல்ல அஹ் இதுக்கு அதாவது நான் எந்த ஊர்ல இருக்கனோ அந்த ஊர்லயே சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம போகாம இருந்துட்டோமே கண்டிப்பா அந்த ஊருக்கு போறோம் அந்த ஃபால்ஸ்ல எல்லாம் போய் குளிக்கிறோம் அப்ப என்னோட பசங்களுக்கும் கொஞ்சம் நல்ல இப்பல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளயே அடைச்சு போட்ட மாதிரியே இருக்கு தோழி ன்னையில கேட்டாக்க இந்த மாரி வெளில ட்ரிப் போற நிறைய பேரு மக்கள் எல்லாம் சந்திக்கணும் அவங்களோட பேச்சு பழக்கக்கல்லாம் நமக்கு இது பண்ணும் அப்ப இந்த மாதிரி ஆண்கள்ட்டலா நம்ப பேசுபோது நமபுளுக்கு நல்லாருக்குல தோழி அது ஒரு உம் அதனால இப் ப்ப நறய போகணு அப்டின் த்தொரு எனத்துல இருக்கேன் தோழி சொல்லுங்க தோழி நீங்க அது மாரி போன அனுபவம் இருக்குங்களா
நான் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த இப்படிலாம் போயிட்டு வந்துட்டேன் இந்த மும்பை பெங்ளூர் இது பக்கத்தலருக்குற ஊருங்கலா போயிட்ட எனக்கு வந்து ரொம்ப ஆசை எங்க இருக்குனா இப்போ வந்து எனக்கு சவுதி மக்கா போக போணு
ஆஹ்
அங்க போனோ அஹ் அங்க போய்ட்டு நா நா இந்த மஜினா போனோம் நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ளேஸ் அதுல்லா எனக்கு வந்து இப்போல்லா ரொம்ப அங்க போகணும்னு துப ஆசையா இருக்கு என்னோட குழந்தைகளை கூப்பிட்டுட்டு அஹ் போறதுக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப அதிக திகமான செலவுதான் ஆனா எனக்கு அங்க போனு பண்ணுவேன் ஆமா அங்க போயிட்டு நான் வரணும்ன்னு சொல்லி ரொம்ப
ஆசை கண்டிப்பா தோழி
எங்க வீட்டுல எங்க மாமனாரு மாமியார்லா போயிட்டு போயிட்டு இருக்காங்க போயிட்டு அங்கதாயிருக்காங்க இன்னோ வரல நாளிக்குதா வர போறாங்க வீட்டுலயிருந்து அதனால எனக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எங்க வீட்டுல பெரியவங்களே போயிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு அப்புறமா ஆமா அதுக்கப்புறமா நாம தான் பெரியவங்க அதனால என்னோட ஃபேமிலியோட போனூ சொல்லி ரொம்ப ஆசை இருக்கு எனக்கு அது அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த குளிரான பிளஸ் தான் எனக்கு காஷ்மீர் மனாலி அந்த இடத்துலா கொஞ்சம் போகணும் அந்த ஊர நல்லா சுத்தி பாகணும் அந்த கிளைமேட்ட என்ஜாய் பண்ணணும் அந்த பணிய பாகணும் கண்ணால அதுல விளாடணோ சொல்லி ரொம்ப ஆசயிருக்கு
கண்டிபா கண்டிப்பா தோழி எனக்குமே அப்படி தான் இருந்துது முன்னாடி இப்போ இங்கிட்டு போ ஆனால் நம்ம சின்ன வயசுலலாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க தோழி அம்மா வந்து எனக்கு எனக்கு எங்கள் வீட்டில் செய்கிறது பார்த்திங்கன்னா எப்போ பாருங்கள் எங்க அம்மா செஞ்சாங்கன்னா அந்த புலி சாதம்தான் கட்டிருவாங்க எப்பபாரு ஆனா அது நல்லா தான் இருக்கும் அந்த புலிசாதம் கட்டிடுவாங்க அதுக்கு ஒரு கூட்டும் செய்வாங்க கூட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுண்டலு கத்திரிக்கா உருளக் வந்து அந்த மாதிரிலாபோட்டு செய்வாங்க அது நல்லாயிருகோ ஒரு மாதிரி ஆஹ் வேண்டாம் அப்படி எல்லா நம்ம சொல்லவே மாட்டோம் பெமே அஹ ஊருக்கு இல்ல இந்த மாதிரி கோயிலூகளுக்கு னாலே
ஆமா டிரவலுகனாலே நம்ம க்கு வந்து இந்த புலிசாதம் தான் அது வந்து நம்ம இங்கிருந்து வேண ஆ எதுக்கு இது தூக்கிட்டு போயிட்டேது யாரும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டங்கன்னு சொல்லி யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களோ அவ வந்து சாப்பிட்டே இருக்கு பாங்காங்க உங்களுக்கு அங்க நம்மளுககு வெளில களம்பி வீட்ல இருந்தூ வெளில கிளம்பிட்டாலே நமளுக்கு வந்து நம்ம நடக்க ஸ்டாட் பண்ணநாம் நம்ம நல்லா நட கிளைமேட் மாற அதுக்கு தகுொ அதிக பேசுவோம் என்ன சொல்றது ரொம்ப நார்மலை விட நம வந்து ரொ இருப்போம் அபோ நா ரொம்ப நடுக்கறது நம்ம பேசுறது அஹ என சொல்றது ஒரு நம்ம உடம்பு நம்ம நல்ல ஆசைப்பு அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பசி அதிக ஆடும் வேணா வேன னு சொல்ல நம்ம அந்த சாப்பிவே நம்ம கண்டடினியூ சாப்பிடு அக்கா வீட்டுல கொஞ்சமா சாப்பிடுற ஆளுங்களே வெளில கிளம்புனா உங்களுக்கு பசி அதிகமாயிடும் எவ்வளவு சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து நிறைவாவே இருக்காது ஆமா டேஸ்ட்டும் நல்லா என்ன சொல்து நம நார்மல் புளி சாதோ வீட்டு ல நம வெறுத்து சாப்ரா சாப்பிடடுறது அது வெளியில கிளம்பிடா அ அம்பத் இந்த மாதிரி மாறிடும் உங்ளுக்கு அவ்லோ சுவையா இருக்கோ நாலு பேர் நாலு பேர் கூட உட்காந்து சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆவரஜான புட் இருந்தாலும் கூட இது நம்மளுக்கு நல்லா ரொம்ப டேஸ்ட்டா தெரியும் நாலு பேர் கூட உக்காந்து சாப்பிட்டா நம்ளுக்கு நம்ம தனியா சாப்பிட்டா அந்த மாதிரி தெரியாது நம்மளுக்கு நாலு பேர் கூட உக்காந்தா கூட நம்மளுக்கு வந்து ஆஹ் டேஸ்ட் ச அது ஒரு என சொல்ரது
ம்
பொய்யா இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிடே தோணும் நம்மளுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க
ஆமா அந்த டைம்ல நமக்கு புடிக்லனால திருப்பி திருப்பி நம்ம கேட்போம் தெரியீங்களா இஹே ஆ.... அதாவது நல்லா இருக்கற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி குடுங்க குடுங்க அதே வீட்டு வீட்ல இருந்துச்சா நம சாப்பிடமாட்டோ அந்த அளவுக்கெல்லா வெளியல போனால்தான் நமக்கு ஒரு ஆர்வமே வரும் போல நம்ம ருக்கும்
ஆர்வம் வரும் அது வாயிக்கு ருசியா தெரியும் அது நம்மளுக்கு அந்த சாப்பாடு வந்து அவ்வளோ விரும்பி சாப்ப ம் வேணாம் வேணாம் சொனா சாப்பாடு தான் உம் எங்க வீட்டுல அப்படிதான் எங்க கணவர் எல்லாம் எதுக்கு இது போயிட்டு அங்க போய் பார்த்து ஹோட்டல்ல சாப்பிட்டுலாமா எங்கயாவது கிளம்புன ஆனா அங்க போயிட்டு வே யாரு வேணா வேணா சொன்னகளோ அவங்கதான் குடுங்கம்மா வெளி சாப்பாடுே இல்ல இல்ல இதே போடுங்க நீங்க இதே குடுங்க எனக்கு இருக்குதா இருக்குதுன்னு சொல்லி கேட்டு கேட்டு
பாத்தீங்களா ஆஹ் அததான்
ம் அதுதான் நீங்க இப்படி சொல்லி தான் நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி மாமி சொல்லுவாங்க
சொல்லுவாங்க ஆனா ஒரு சிலர் அப்படிதான் தோழி ஆனா நம்ம வந்து அஹ் பக்கத்துல இருக்கறதுனால நம்ம கட்டிட்டு போறோம் இதோ நம்ம இன்னும் கொஞ்சம் லாங்ல போனும்னா செய்வோமா தோழி அது மாதிரல்லாம் இப்ப ஒன்னும் இல்ல இப்ப டெல்லியில வந்து அந்த தாஜ்மஹால்ல்லாம் சொல்றாங்கல்ல ஆனா அது முன்னாடிலாம் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அங்க் பார்க்கணும் அ அத நம் படிப்புல இருக்கும்போது சொல்லுவோம் தாஜ்மஹாலா அத போய் பாக்கணும் ஏன்னா உலக அதிசயம்ல சொல்லியிருக்காங்கல
ஆமா உள்ள
ஆஹ அப்ப அதெல்லாம் போய் பாார்க்கணும்ன்ற ஆர்வம்ல்லாம் இருந்துச்சு முன்னாடி இப்ப அது வந்து இ இருந்தாலும் இப்ப நம்ம அங்க போம்போது அது மாதிரி நம்ம சாப்பாடுலாம் கட்டிட்டு போ முடியுமா தோழி அது வரையில நல்லா இருக்குமா ஏனா போகவே நாள் ஆகும் சொல்லி சொல்லுவாங்கல்ல
ஆமா அ அங்கனா போகணும்னா உங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போனா கூட ட்ரெயின்ல தான் சாப்பிட முடியும் ஏன்னா உங்களுக்கு போறதுக்கு எப்ப எப்படியும் ஒரு என்ன சொல்றது ஒரு நாள் புஃல்லு அஹ் அடுத்த நாள் காலையில போயி சேருவோம் நாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்து அஞ்சம் ஆஹ் நாப்பத்தஞ்சு அவர் ஆகும்
அப்ப ரெண்டு நாள் போ ஆமா நாப்பத்தெட் டு நாள் ஓ ரெண்டு நாள்
நாப்பத்தி அஞ்சு அவர் ஆமா ஒரு நாள் ஃபுல் ஆகு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிட்டு அடுத்த நாள் காலையிலதா நம்ம போயிட்டே சேருவோ. அப்போ உங்களுக்கு வந்து நம்மளால எடுத்துட்டு போனா கூட நம்மளால ட்ரெயின்ல மட்டு்ந்தா சாப்ட முடியு.
ம் அந்த அளவுக்கு தாங்குமா தோழி சாப்பாடு ம்
ஒரு நாள் ஒர் நாள்தா தோழி தாங்கு அதுக்கு மேல தாங்குறது ரொம்ப கஷ்டோந்தா உங்களுக்கு. ஏன்னா ட்ரெயின்லா உங்களுக்கு ஹீட்டு ட்ரெயின் ஹீட்லலா உங்களுக்கு தாங்காது அதாவ்து நம்மளுக்கு ஆ என்ன சொல்றது ஒரு சில்லான கிளைமேட்டோட பிளேஸ்க்கு போனோன்னா அங்காவது உங்களுக்கு ரெண்டு நாள் இருக்கு புளி சாதோ. நாங்க சாப்ட்டு கூட இருக்கோ அப்டி. இந்த டெல்லிலா உங்களுக்கு வந்து அந்த தே சூடு டைம்ல சூடு அது டெல்லி சில்லு டைம்ல சில்லு நீங்க சில் ஆமா நம்ம ட்ரெயின்ல ஒரு நாள் எடுத்துட்டு போக முடியாது ட்ரெயின்ல சாப்ட்டா கூட நம்ம ஒரு ரெண்டு வேளைக்கி சாப்படக்கடிய அளவுதா இந்த ஹிந்திக்காரங்கல்லா என்ன செய்வாங்களா அது ரொ ரொட்டி செமிச்சிடுவாங்க சப்பாத்தி இருக்குல்ல உங்களுக்கு அதுல தண் இது சேக் காம ஆயிலே சேக்காம உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு ஊறுகா வச்சுப்பாங்க. சில பேர் வந்து அந்த போய் சேர்ற வ ரைக்கு அந்த சப்பாத்திதா சாப்டுவாங்க. சப்பாத்தி எப்படி வச்சுப்பாங்கன்னா உங்களுக்கு அது துணியில மடிச்சு வச்சுப்பாங்க. அப்போதா அது வந்து காயாதா நல்லா என்ன சாஃப்டா இருக் குமா அதுக்கு அப்படி செஞ்சுட்டு எடுத்துட்டு போவாங்க சில பேரு சில
ம் ம் அ ட்ரெயின்ல கொண்டு வந்து குடுக்கறாங்களா?
ஆமா. ட்ரெயின்ல அந்த ரொட் டிய சாப்ட்டே அவங்க வந்து போய் சேந்துருவாங்க டெல்லிக்கு. அதெல்லா நீங்க பாக்க முடியு ட்ரெயின்ல
ம் அதுதா தோழி எனக்கு வந்து ரொம்ப நா ளா ஒரு இப்ப நம்ம வெளியூர் சுற்றுலாக்கு நம்ம இப் பக்கத்துல ஊர்ல போறதுனால நம்ப சாப் பாடு கட்டிட்டு போறோ இதே வெளியில எட்டி போறோ அப்டின்னா அதுவரைக்கு சாப்பாடு தாங்குமா இல்ல அங்க போய் நம்பளோட செலவுகள் நெறைய இழுத்துக்குமா எனக்கு அது ஒரு கவலையாவே இருந்துச்சு தோழி ரொம்ப நாளு ம்
கு வந்து வெளியில போனா உங்களுக்கு ஆ ரொம்ப இது ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு கூட இருக்குது. ரொம்ப கொற கொறைந்த விலையில கூட இருக்குது. நம்ப போற எடத்துக்கு தகுந்துதா இருக்கு நம்ம எப்படி சாப்பாடு விரும்புறோ நம்ம எ ப்டி கா ஹோ ட்டல விரும்புறோ அதுக்கு தகுந்த மாரிதா உங்களுக்கு பில்லே வரு. அங்க கூட குறைவான ஆ வெலைல சாப்பாடு கெடைக்கிது நம்ம அத தேடி நம்ம போகணு எங்க கொறைவா இருக்குன்னு சொல்லி பாத்தி வாங்குனோனா கொறைவா கெடைக்கு. நம்ம பாக்காம அப்டியே போய்ட்டு ஒரு ஹோட் டல் இல்ல ரெஸ்டாரண்ட்ல உக்காந்தம்னா அது காஸ்ட்லியாதா இருக்கு கன்ஃபார்மா.
ம் ஆனா எல்லா எடங்கள்லயு நம் மள மாரிதா இ இருக்கு அத நம்ம பாத்து நம்மளா தேர்வு பண்றது மாரிதா ம்
லயு இருக் கு லோ கிளாஸ்லயு இருக்கு மீடியம் கிளாஸ்லயு இருக்கு நம்ம நம்ம பாத்து தேர்ந்தெடுத்து போயிடணு.
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் ம்
கும் நே நேரம் முடிஞ்சது
செரிங்க தோழி க கண்டிப்பா தோழி நன்றி தோழி வணக்கம்.
ம் வணக்கம்.